ஹலோ ம் கேக்குது
ம்
கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ம்
ம் சொல்லுங்கோ
சொல்லுங்கோ
சிரி கால் வலிக்குது கை வலிக்குது ஏதாச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கெடைக்குமா ட்ரீட்மெண்ட் ம்
டாக்ட்ர பாருங்க
டாக்டரு நீங்க தான
ஐய்யோ
ம்
ம் கால் வலிக்கி கை வலிக்கினா ஏதாவ்து ஹெவியா வெயிட்டு தூக்கிருப்பீங்க தூக்குனீங்ளா அப்டி
எந்த வெயிட்டுல சும்மா பத்துன்னு இருக்றே வலிக்குது
இதுல என்ன வேற சும்மா இருக்கேன் சொல்றீங்க ம் யா ம்
மொதல்ல சும்மா இருக்குறது ரொம்ப கஷ்டமோ
சும்மா இருக்குறதா ம் ம் ம்
கரிட்டா உண்மயாதா எல்லாமேலே கை காலே மடக்க முட்ல்ல பயங்கிறமா வலிக்குது
ஒடம்புக்கு வேல புடிக்கலன்னா வலிக்குன் சொல்லுவாங்க நீங்க சும்மா இருக் கனாலதா
சும்மா சொன்னே சும்மா சொன்னே எனக்கு வலிக்கல வலிக்கல
பாத்தீங்ளா
நீங் பட்டுனு அந்த போஸ்ட் அந்த போஸ்டிங் தர
எந்த போஸ்ட்டு
சும்மா இருக்னால்தா வெலிக்குன்றீங்கள்ள
சொல்லுங்க உண்மைய சொல்லுங்க சும்மா சி வலிக்குதா வலிக்கலையா
வலிக்குது ஆனா நா சும்மா இல்லையே வேல செய்றேனே
ம் வேல செய்யறனால வலிக்குமா இருக்கு ஓகேயா இது
ம் சூப்பர்
ஆயின்மென்ட் இருந்தா போடுங்கோ சரியாயிடு
அப்ப‌ ஆ இ ஃபர்ஸ்ட்லா ஓடுவே ஜாக்கிங் சோ இப்போதா போறது இல்ல
ஜாக்கிங் ஓ அப்டியா சார் எத்தன மணிக் கிங் ஜாக்கிங் போவீங்க
ஃபை ஒ கிளாக்
ஃபை ஓ கிளாக் எழுந்து ஜாக்கிங் போவீங்களா
ஃபை ஃபாட்டிக்குலா வந்துருவே
ஓ செரி செரி சூப்பர் சூப் பர் பரவால்ல ஹெல்தி மேன்‌‌ தா
அப்பல்லா ஸ்போர்ட்ஸ் மேல கொஞ்சோ ஆர்வோ
ம்
இப்போ இல்ல
அதா சோம்பேரியானதுனாலதா கால் கை எல்லா வலிக்குது
ம் அப்பெல்லா ஒரே வலி தெரியாது நா பாட்னு எறங்கி ஓடுவோ ஓடுவே
ம்
இப்பல்லா வந்து முடில
அதா சோம்பேரி ஆயிட்டிங்க அதா முடியல
சோம்பேறி சோம்பேறின் சொல்லாத உன்னால் முடியும் உன்னால் முடியும்
இப்ப நா சோம்பேரி சோம்பேறி சொன்னாதா நீங்க வந்து இல்ல நா பண்ணுவே அப்டி சொல்ட்டு நீங்க பண்ணனு
ஒ அப்டியா
ம்
செரி ஓகே சோம்பேரியா என்னயா சோம்பேரின்ற ஓகே நா ஓடி போய் வளியாறே ம்
ம்
பாஹ் கால் வலிக்குது
உக்காருங்கோ
உக்காந்துதா இருக்குங்க படுத்துன்னு இருக்கங்கோ
பத் ஓ படுத்திருக்கீங்களா ஆறு மண் எதாவது இருந்தா போடுங்கோ
ம் அதா ஏதாச்சு பண்ணனு என்னென்னு சொல்லணு
டாக்டர் ஃபீஸ் எங்க
டாக் டாக்டர் ஃபீஸா எவ்வளோங்க
ம் பாத்ததுக்கு ஒரு ஃபைவ்கே ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் தாங்க
உங்கள் ஏ டி எம் இல் ஃபைவ் தௌசண்ட் பெறப்பட்டுள்ளது
இல்ல எனக்கு மெசேஜ் வர்லேயே
மேடம் அமுச்சிடே மேடம் போய் நல்லா செக் பண்ணுங்க
இல்ல எனக்கு வர்ல
நீங்க வந்து வேற யாருக்காவது அனுப்பிருவிங்க எனக்கு எ நம்பருக்கு அனுப்புங்க கரெக்டா
சேரி சே மேடம் இது உங்க கியூ ஆர் கோடு தான இங்க இருக்கிறது
எங்க இருக்குது
இத இங்க இருக்கு டேபிள் மேல இருக்குது
ஓ அப்டியா அங்க எப்டி வந்துது எ கியூ ஆர் கோடு
அப்ப அந்த ஸ்பீக்கர் யாருது அந்த அந்த கிரெடிட் ஆனா சொல்றது
ஸ்பீக்கரா நீங்கதா அது
ஸ்பிக்கர்
ம்
ம் எப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான காசு போல சும்மா பாத்தா கூட ஃபைவ் கே கேக்குறாங்க
ஆமா சும்மாவா எம் பி பி எஸ் படிச்சு சும்மாவா உக்காந்துருக்கோ
அதுக்குனு அப்ப வந்து ஃபீவர்ன்னு வந்தாங்ளே படுத்துன்னு டென் கே கேளுங்க ஜொரம்
புரியல என்னது
ஜொரம் ஜொரம்
ஆ ஃபீவர்
ஃபீவர்னு வந்தாலே டென் கே கேளு
ஆமா கண்டிப்பா கேப்பே
அப்புற நாங்க என்ன பண்ணுவோ இந்த ஹாஸ்பிடலயே வராது ஈ ஈ தா ஓட்டிணு இருக்கணு ஹாஸ்பிடலு
ஓ அப்டி சொல்றிங்ளா ஈ வருல்ல அப்ப ஈக்கு நா வந்து
ஈ மனிதரா அது
ம் ஈக்கு ஃபீவர்லா வருல்ல
சரி ஈக்கு ஃபீவர் வரு அப்ப பொது சேவை பண்றிங்ளா
பொது சேவ பண்றே ஆனா ஈ கிட்டதா எனக்கு பேமெண்ட் வாங்க முடியாதே
அதனாலதா பொது சேவ பண்றேன் கேக்கற ஈக்கு பண்ணிட்டு மணி வாங்காதன்ற
நா வந்து ஈ க்கு வந்து ஒரு கெமிக்கல வந்து குடுத்துருவே அது உங்களலா வந்து கடிக் கடிக்குல அப்ப நீங்க எ ஹாஸ்பிட்டலுக்கு வருவிங்கல்ல
ஒ ஓ ஆனா அது ஈக்கி தெரியாதே பட்டுன்னு அச்சா பொட்டுன்னு போயிடுமே
ஈ க யார் கைலயு டக்குன்னு அடி வாங்காது டக்குனு பறந்துரு சோ அதனால நா வந்து ஈய அனுப்பி உடறே
ம் எனக்கு ஃப்ரீ நம்ம ஹாஸ்பிட்டலு
ம்
எனக்கு ஃப்ரீ
உங்களுக்கு ஃபிரியா யார் சொன்னா உங்களுக்கு ஃப்ரீனு
போ எம் பி பி எஸ் டாக்டரம்மா கூட்னு வாங்க
கிருஷ்ண வந்திருக்கான் சொல்லுங்க
ஓ உங்ளுக் கு ஃப்ரீ கெடையாது உங்களுக்கும் கேஷ் உண்டு
ஓ நாந்தா எம் பி பி எஸ் எ படிக்க வச்சே அவங்கள
ஓ அப்படியா எப்ப படிக்க வச்சீங்க
ம் அவங்க ஆசை பட்டாங்க நான் சொன்னேன் எம் பி பி எஸ் படிங்க
ஓ அப்படியா ஓ சரி சரி சரி இப்படி சொல்றதுனால சரி உங்களுக்கு நான் வந்து ஃபீஸ் வந்து கேக்கல உங்க கிட்ட
ம்
உங்களுக்கு ஃப்ரீ சரியா
சரி ஓகே
ம்
அவ்ளோதா இப்ப என்னோட ஃப்ரெண்டுங்களுக்குல்லா
பேமெண்ட் உண்டு உங்களுக்கு தா ஃப்ரீனு சொன்னேன் உங்க ஃப்ரெண்டா பிடிக்க வச்சாங்க உங்களுக்கு தான் ஃப்ரீ
அப்டிடசொல்றீகளா
ம்
சூப்பர்
சரி எம் பி பி எஸ் ஃபுல் ஃபார்ம் நேதுமா
தெரியாது
புரியலமா விட்டுட்டு கேக்குதுமா
கேக்குதா இப்போ
கேட்குதுமா எம் பி பிஎ ஸ் ஃபுல் ஃபார்ம் நேதுமா
தெரியாது
எம் பி பி எஸ்ன்னு டாக்டர்ல அந்த அந்த இது போட்டு வச்சுருக்கிங்க கயத்துல
அதெல்லாம் இருக்கும் எம் பி பி எஸ் வந்து
சொல்லுங்க எம் பி பி எஸ் அப்படின்னா என்னது
எம் பி பி எஸ் அப்படின்னா எம் பி பி எஸ் தான் ல்பார்ம் சரி தெரியாது கேக்கூடாது
ஓ ஓகேங்க டாக்டர்
ம் டாக்டர் தா கொஸ்டின் கேட்பாங்க டாக்டர் கிட்ட வந்து பேஷன்ட் கொஸின் கேட்க கூடாது
சரிங்க டாக்டர் நான் என்ன பண்ணேன் வாலிபால் ஆடும்போது கை எந்த பின்னாடி முதுகுல வந்து இந்த சோல்டர்க்கு பின்னாடி வந்து சுலுக்கு புடிச்சுச்சு
ம்
ஓகேவா நைட்லாம் தூக்கமே கெடயது
ம்
ஆ நைட் ட்வெல்வ ஓ கிளாக் மேல தூக்கம சுத்தமா கிடையாது வந்து வீட்டுல சொன்னா திட்டுவாங்க வெள்ளாட போய் இந்த மாறி ஆயிடுச்சுன்னு
நேத்து நைட்டா நேத்து நைட்டா
நேத்து நெட்டில்ல அத ஆயிடுச்சு ஒரு ஃபோர் மந்த்த் ஃபைவ் மந்த்த் ஆயிச்சு
ம் சரி ஓகே
ஆ அதோடனா ஆச்சு சரி மணி த்ரீ ஓ கிளாக் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக்ச்சு ஒரு ஓ கிளாக் போயிட்டு என் சித்தக்கிட்டு சொல்றேன் இதுமாறி ஆயிச்சு எனக்கு வெளிக்குது ரொம்ப முடியல
ம்
அப்டின்னு என் சித்தி ன்னா பண்றாங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்னு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அதா என் ஃபேமிலியே அங்கந்த ஹாஸ்பிட்டல்லதா பாப்பாங்க கூட்னு போயிட்டு அந்த டாக்டர்னா இப்பதா மொதல் முறையா அந்த டாக்டர் கிட்ட அப்பதா போறனே
ம்
போனவொன்னியு எனுக்கு வெலி வந் து வெலிக்கிற்து வேற எடோ அவுர் காட்றது வேற எடோ
ஆ
ஆ இந்த எடமாப்பா நீ பைக்கலந்து கீழ உண்ட் டப்பா இவரே சொல்லிற்றாரு எல்லாமே
ஓ
ஆனா வாலிபால் விளாடும் போது பால் அடிப்பாங்கள அந்த மேரி அந்த மேரி எகிரி அடிச்சிருந்த அதனால கை புச்சிக்கிசி அது எனுக்கே தெரியு இவுரு சொல்றது பைக்ல நீ கீழே வுன்ட தோ இங்கித்து எலும்பு எக்ஸஸ்ரே எடுங்கன்னாங்கோ செரி நானு நா சொன்னே இன்மேரி பைக்லல்லா விழுள இன்மேரி பத்துதூங்கிந் ஒன் சைடா தூங்கிந் கிந்த அன் மாரி ஆயிச்சுன்னு சொன்னே ஓகேப்பா நீ சொல்லுப்பா அப்டின்னாங்க செரி எக்ஸரே எத்தோ ஒன்னுமே கெடையது அந்தெத்துல லைட்டா சுளுக்கு புச்சினு எனுக்கு எனுக்கு அப்பே தெரியு சுளுக்குதான் ட்டு ஆனா அது வந்து பயங்கரமா வெலிக்குது செரி அதோட ஒரு ஆயல்மென்ட்டு குட்த்தாரு அந்த டாக்டரு வேஸ்ட் ஆனாலு அவரு வெச்சுகிற ஆயில்மென்ட்டு ஃபர்பெக் ட்டா நடக்கு புரியுதா அந்த மேரி பேரு அவுருக்கு
என்ன வேஸ்ட்ன்னு சொல்ட்டு நீங்க ஆயில்மென்ட் நல்லதுன்னு சொல்றீங்ளா
அப்றி சொல்ல அந்த டாக்ட்ரு வேஸ்ட்டு
ம் டாக்ட்ரு வேஸ்டுன்னீங்க இப்டி சொல்லு டாக்டர் தானே உங்களுக்கு அந்த ஆயில்மன்ட்டே ஜஷன் பண்ணாங்க அப்ப எப்டி அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்வீங்க டாக்ட
ம் இங்க கேளு அவரு காட்டுற எடோ வேற நா நா எனுக்கு அடிப்பட்ருக்க எடம் வேற புரிதா
டாக்டர் அப்டிதா எப்பவுமே அட்வான்ஸா யோசிப்பாங்க
ஆனா அவுரு குத்த ஆயில்மென்ட்டு படு பக்காவா அப்பயே வலி தெர்ல சில்லுன்னு ஆயிடுச்சி அது ரெண்டு நாள் தா போட்டே ஆனா அது வியின் வந்து ருபாய்க்கு வாய்னுவந்தே ஆனா நா ரெண்டே நாள் தா அத யூஸ் பண்ணே
ம் அப்றோ
அப்புறோ வெலி போயிச்சுனால அது யூஸ் பண்ல அப்டியே போயிச்சு அத அப்பே போட்டு தூக்போட்டாங்க
துர போட்டிங்லா
ஆ தூக்கி போட்டாங்கே
ஏன் தூக்கி போட்டீங்க
அதுக்கப்புற டைம் எல்லா முடிஞ்சிச்சுன்னு எங் வீட்ல இது வேணாண்டா உனுக்கு வாங்கி வந்தது டேட்டு முடிஞ்சிச்சில்ல இது உனுக்கு வாய்னுவந்தது இது யாரு யூஸ் பண்ணக் கூடாது சொல்லி தூக்கி போட்டாங்க
அது அப்டி பண்ணுவாங்ளா அந்த ஆனா அந்த ஆயில்மெண்ட் பெயினுக்கு போட்லாமே
எங் வீட்டுல ஒருத்தருக்கு வாய்னு வந்தா உன்னொருத்தருக்கு அத யூஸ்
அப்டியா லக்சரி ஃபேமிலியா செரி செரி
அப்புடி கெடையாது
ம் அது பெயனுக்காக வாங்குனது தானே மத்தபடிாயாது ன்னோ இது புண் எதாவ்து பட்டா அந்த மாரி ஆயில்
கரெட்டு தா ஆனா அதுல அது அது பயங்கரமா இருக்கொ அது ஒர்க் இப்ப அது எந்த பெய்ன் தெரியாம வாங்குனோல அது போட்டு வேற எதனா ஆயி எதுக்
அது எப்டி ஆகு ஆயின்மெண்ட் தானே இருந்தாலு ஒன்னு ஆகாது நீங்க அது இப்ப இருந்துருந்தா கால்வலிக்கி போட்டுக்கலால்ல
கரெக்டு இப்ப தெரியுது
எந்த பொருளையு களைய கூடாது வெச்சுக்கணு எக்ஸ்பெரி டேட் முடுஞ்சுச்சுனா தூக்கி போட்றனு
அப்புறொ சி மூஞ்சில வந்து சின்னதா ஒரு இது வந்துச்சு
என்னது
சின்னதா ஒரு லைட்டா ஒரு மாரிய கலரா தெரிஞ்சுது
பிம்ப்ளா
பிம்பிள் இல்ல அது என்னன்னே தெரில லைட்டா தெரிஞ்சுது சின்னதா
ம்
செரி நா பொய்ட்டு ஹாஸ்பிட்டலுக் போயிட்டு
எதாவ்து குட்டியா வந்தாலு ஹாஸ்பிட்டல் போயிருவீங்ளோ நீங்
ஃபேஸுக்கு அந்த மாரிலா வந்தா கொஞ்சொ போயிடுவங்க
ஓ சேரி சேரி சேரி ம்
அதோட போயிட்டு கேட்டே ம் ஒரு சின்ன ஒரு ஊசி ஒன்னு போட்டு நூற் த்தெண்பர்வா குட்த்து ஒரு மருந்து வாங்கிக் சொன்னாரு ஒரே நாள் தா போட்டே அப்பறொ மற்ந்துட்டே அந்த மருந்து ஆனா போட்டது சரி ஆயிட்ச்சு இப்ப அது மருந்து வீட்லதா இருக்குது ஆனா அது எங்கறகுது தெர்ல ஆனா ஒரே நாள் தா போட்டே
செரிதா
அது இதுக்கப்பறொ போடே பாரு நல்லா மூஞ்சி ஃபிரெஷா வச்சுக்கணு
நோ நீங்க என்ன சொன்னீங்களோ தெர்ல எம் ஃபேஸ்ல பிம்பிள் வர ஆரம்பிச்சுர்ச்சு
அச்சச்சோ இப்ப என்னாலய வருது
ஆமா உங்கள் நாள் தா
சேரி பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுங்கோ
நீங்க டாக்ட்ருக்கு என்ன தானே படிக்க வச்சீங்க ஒங்களுக்கு அப்ப நெறைய தெரிஞ்சிரு குல்ல என்ன விட ஆ அத சொல்லுங்க இவுங்களுக்கு என்ன போட்டா சரியாகு
பிம்பிள்ஸ்கு என்ன போட்றீங்க
ம்
ம் ம்
ம்
கற்றாழை தெரியுமா
ம் தெரியும்
ம் அது போடுங்க
ஹலோவேரா நா போட்ருக்கே ஆனா வந்து என்னோட ஃபேஸ்க்கு எதுவுமே ஒத்துக்காது ஃபேஸ் ஒட்னே ஊறல் எடுக்கு
ஆனா எதுமே ஒத்துக்காதுன்றீங்க ஆனா வந்து ம பிரைட்டா வச்சுருக்கிறீங்க ‌எஸ் ஸார்
ஏ மூஞ்சு வந்து கழுவிட்டு வந்தா கூட பிரைட்டா தா இருக்கூ எல்லாருக்கூ ஃபேஸ்
அப்டியா எங்க ‌இது ரெண்டாட்ட மூணாட்ட சோப்பு போடுவே
அப்புடி போடக் கூடாது
ம்
சோப் போடாதிங்க அதிகமா
ம்
நார்மலாவே ஃபேஸ் வாஷ் பண்ணாலே தண்ணியில வாஷ் பண்ணாலே போதூ சோப் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக் ஸ்கின் டேமேஜ் ஆயிடூ
ஓ ஓகே டாக்டர்
சொல்றே ஏமே எனக்கே டேமேஜா தா இருக்கே ஏ ஸ்கின்னு ஆனா சோப்பு அதிகமா யூஸ் பண்ணக் கூடாது அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஃபேஸ் நீம் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல ஹிமாலயா
அதிகமாகி போயின்னு இருக்கு
சேர் சேர் சேரி சேரி
ஏ இங்க பார்ரா பதினாலு நிமிஷோ போயிக்குது
சேரி வெக்கிறே
ஹலோ உன் டைம் பாரொ போயின்னு இருக்கு
சேரி அப்போ கட்
ஆ சேரிங்க பா இங் பாருபா